ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹோ ஆஹ் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ மேடம் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ
ஹலோ ஆஹ் கேதுங்களா மேடம் ஹலோ மேட் ஹலோ மேடம் கேக்குதா ஹ ஹ கேக்குது மேடம் சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா ஆஹ்
ஆஹ் நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆஹ் நல்லது காங்க நல்லாக்காங்க
சரி சொல்லுங்க மேடம் என்ன விக்யம்
நீங்கதான் வந்து சொல்லனும் விசேஷம் எல்லாம் போனீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்
ஆமாங்க மேடம் ஆஹ ப்ரெண்டோட ப்ரெண்டுக்கு வழக்க அப்பின்ட்டு என்னையும் இன்வைட் பண்ணாங்க சேரின் போயிருந்தேங்க ஆஹ் போயிருந்தாங்க நல்லா இருந்துச்சு வளகாப்பு இருவத்தோரு புடுப் போட்டாங்க
ஆ ஹா
நம்மல்லாம் இந்த அஞ்சு சாப்பாடு மூணு சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்ளா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இருநூத்தோரு சாப்பாடு போட்டாங்க அதுவே ஆமாங்க என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தையி சாப்பாடு எலுபச்சம்பள சாப்பாடு தேங்கா சாப்பாடு மாங்கா சாப்பாடு புதினா சாப்பாடு மல்லி சாப்பாடு அப்படி பல வெரைட்டி கிப் போட்டுருந்தாங்க மாங்காசோர்லாம் நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சிங்க நல்லா டேஸ்ட் இருந்துச்சு எல்லாம் அது எல அதே புல் ஆயிருச்சு அது போக பார்த்தீங்கன்னா சாம்பார் பாயசம் பலம் ஹா வட பாயசத்தோட அது ஒரு சாப்ப இந்த சாப்படே இருபத்தோரு சாப்பா படு ஒரு-ஒரு டீஸ் பூண்டா வச்சாங்க அதுவே வயிறு ஃபுல்லுங்க அப் அப்புறம் சாபுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம்னா ஹா அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அவுங் க்க இதாதாய்ருக்கும் கு வேஸ்ட்டு தா ஆயிருக்கும் ஏன்னா இதுவே உங்களுக்கு ஃபுல்லாயிரு அது அதுக்கப்றோ சேரின்னு சொல்லி இப்ப எல்லா முடிச்சுட்டு போனோம்னா அது நா தனியே எல்லாத்துக்கும் இருவத்ததோரு பொருள் வச்சு ஒரு தட்டி கொடுத்து தாங்க அது என்னமோ ஒரு கணக்கு மாரி பண்ணி வச்சிருந்தாங்க அவுங்க பெரிய தாம்பால தட்டு வந்து எல்லாத்தையு கொடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்கும் மஞ்சள் குங்கும தாலி சரடு அப்றோ சின்ன கண்ணாடி அப்றோ பூவு ஸ்வீட்டு பழோ ஆ அப்றோ வெத்தல அது அந்த மாரி எல்லாம் கவுண்ட் பண்ணி ஒரு ஹூ பதினைஞ் இருபத்தொரு ஐட்டம் வச்சு குடுத்தாங்க மேடம் ஹா பொடவை பிளவுஸ் பிட்டு ஆமாங்க மேடம் நல்ல கிராண்டா தான் பண்ணாங்க மேடம் அ அதுது அதான் இது அவுங்களுக்கு ஏதோ கணக்கு போல அத இது பண்ணிட்டு வந்தாங்க நான் இந்த மேரி பாக்கல நா இந்த மாரி எல்லாம் பாக்கல ஏதோ போனோமா வளகாப்புக்கு போனா ஒரு சின்ன கிண்ணோ தட் ட்டு அந்த மாரி சொல்லித் தருவாங்க இவுங்க அப்டியே இல்ல டிஃப்ரெண்ட்டு இருபத் த்தொரு பேருத்துக்கு இருபத்தொரு ஐட்டோ குடுக்கணு என்ன-என்ன உம்
ஓ-ஓ அவுங்க ரொம்ப வாசதிங்கலகளா மேடம் அவுங்க
ஹா அப்டிதான் போலாங்க மேடம் எனக்கு அவுங்க அவ்ளோ பலக்கம் இல்லைங்க ஏன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு செரி கொஞ்சோ அந்த பொண்ணு கொஞ்ச பேசு என்கிட்டயும் அப்புறம் அது மூலிமா கூப்ட்டாங்க ப்ற நா நா வரறேன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு இல்ல கூப்ட்ருக்காங்க எதுக்கு நீங்க வர் இருக்கீங்கன்னு சொன்னனால அது சரி போனாங்க போனதுல இருவத்தொரு சாப்பாடு ஹா எல்லாமே நல்லாதான் இருந்துச்சுங்க ஹா நல்லாதான் இருந்துச்சுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவுங்க ஆளுகளே தான் சமைச்சிருக்காங்க வெளியே கூடிய குடுக்க கல ஒயிட் ரைஸ் சாம்பார் அது வெளிய சொல்லிக் இந்த இருவத்தோரு சாப்பாடு சொன்ன பாத்தீங்ளா அது எல்லாமே அவுங்க சொந்தத்துல கலந்து ஆளுக்கு ஒரு டிஷ்சுங்கிற மாரி எடுத்து பண்ணிருக்றாங்க எல்லாமே நல்ல இந்த ஹோட்டல் ஸ்டை ஸ்டைல் ஸ் டேஸ்ட் இதாருந்துச்சி நல்லா இருந்துச்சி வீட்ல செஞ்சது மாரியே இல்ல ஹா நல்லா இருந்துச்சுங்க ஹா அப்புறம் பருப்பு பொடி சாதம் ஒன்னு வச்சாங்க ஹா ஆமாங்க
மேடம்
அதுக்கப்பறம் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாங்க மேடம் எலையே புஃல்லாயிருச்சிங்க அதுக்கப்பறம் எங்க ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்றது ஆஹா
நான் கேள்விப்பட்டிருக்கேங் மேடம் எப்டின்னா மேரேஜ் டைம்ல அபண்ணி ம்பத்தொரு ஐட்டம் வெப் ப்பாங்க டிஃபன்ல வைப்பாங்க அந்த ஸ்வீட்டு டிஃபனு இந்த மாரி கலந்து எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா இது இந்த வளகாப்பு சாப்பாட்டுல மேக்சிமம் என்ன மூணு வக வெப் அஞ்சு வக வைப்பாங்க அ அதிகபட்சம் ஏழு வைப்பாங்க இல்லன்னா பதினொன்னு வைப்பாங்க இல்லைங்களா இருபத்தொரு ஐட்டங்கும் போது கொஞ்சம் டெய்வஸ் ஸ்பெஷலாதான தெரியுது ஹா அவங்களுக்கு அவங்க ஒரே பொண்ணு போல ஹா ஆமாங்க அது இல்லாம அவளுக்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு போல தெரிந்த அப்பதான் எல்லாம் பண்ண முடியும் அழகு பாக்க முடியும் அவங்க அதனால எல்லாமே கொஞ்சம் கிராண்டாதா பண்ணாங்க பையனு இல்ல ஒரே பொண்ணுதா ஆஹ் அதனால எல்லாமே இந்த பொண்ணுக்குதான அவங்க பண்ணுவாங்க அப்டிதா பண்ணாங்க தே
நானுமே ஒரு இதுக்கு போயிருந்தே
சேரிங் மேடம்
நானும் போயிருந்தேனுங்களா வளகாப்புதாங்க அப்போ வந்து சாப்பாடல்லா அதே மாரிதா பண்ணாங்க ஆ சாப்பாடுலாம் இல்ல அது வந்து ஆஹ் பதனோரு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களே பதனோரு சாப்பாடு சாப்பாடுலாம் வெரைட்டியா இருந்ச்சா எனக்கு அவங்க போனதுல எனக்கு நம் டிஃபரண்ட்டா பாத்தது என்னன்னா அவங்க நமக்கு இது ரிட்டர்ன் தட்டோ ஏதோ
ஆமாங் மேடம்
அவுங்க பேசலா த்துல ஒரு வந்து பாக்ஸ் மாரி வச்சு அந்த பாக்ஸ்குள்ள வந்துட்டு து குங்குமச் சிமிலு ஆ குங்கமம வைக்கிற ச் ன்னா அப்புற வந்து நம்ம யூஸ் அ குடுக்கற மாரி அந்த நல்ல கொஞ்சம் பெரிய ப டப்பால வந்து குங்குமம் மஞ்சள் அந்த தாலி சரடு ரெண்டு வளையளு அப்புற ஸ்வீட்டு அது ரெண்டு ஒரு அமலு
சேரிங் மேடம்
இருப்பாங்கல்ல அது வந்து ஒரு செட்டு அப்பா அந்த மாதிரி நல்லா இத வச்சு குடுத்தாங்க அந்த ரிட் த வந்து மறக்க முடியல மத்தப் கரெக்டா மாரி இருந்துச்சு ஆமா ஆமா நம்ம எங்க போனாலும் நம்ம இப்ப
ஆஹ் இப்ப கேக்குதுங்க மேடம்
அதான் நம்ம வந்து எங்க ஹ நம்ம எங்க போனாலு நமக்கு எது டிஃப்ரெண்டா இருக்கோ நமக்கு
ஹ அதுதாங்க அதனாலதான் உங்களுக்கு அது மறக்க முடிலன்னு நெனைக்குறேன்
ஹ அது மட்டும் எனக்கு மெமரபிளா இருக்கு மத்தபடி வளகாப்பல எல்லாமே நம்ம காம் மன வளகாப்பு பண்றது
ஆமாங்க
அதபடி வந்து சாப்பாடுமே நல்லாதான் இருந்துச்சுநான்வெஜ் போட்டாங்க இசுல வந்துட்டு போட மாட் ங்க இல்லைங்களா அஹ இது வந்து வேற இது வெ அப்டிங்களா ஆமா - ஆமா ஆமா
மாட்டாங்களே
நாங்க வளகாப்புக்கு வந்துட்டு வெஜிடேரியன் தான் பண்ணுவாங்க இவங்க வந்து ந்து உ வேற இதா இருப்பாங்க நெனைக்கிறேன் உ மோஸ் லி வந்துட்டு தமிழ் பீபிள்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க ஹ இவங்க வேற பிப்புல்லா இருக்கறனால ல்ல நான்வெஜ் போட்டாங்க அதான் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி எக் கிரேவி எல்லாமே போட்டாங்க நல்லா இருந்துச்சு ஏ எனக்கு நா மோஸ்லி நான்வெஜ் தான் பிரிஃபர்
ஹ
ச்சு அப்ப ரிட்டன் கிஃப்ட் இப்டி குடுத்தாங்க அது கொஞ்ச நல்லா இருந்துச்சு பாத்திருக்கீங்ளா க்கு ஒரு வெட்டிங்க்கு அதுலயே வந் இது ஒரு பேக் மாரி குடுத்தாங்க நம்ம தாம்பூல பையின் சொல்லுவோல்ல தாம்பூல பையில வந்து ல்ல தேங்கா வெத்தல எல்லா வச்சு கொடுத்தாங்க அந்த தேங்கா வெத்தல போட் அப்ப என்ன குடுத்தாங்கன் நா ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு ஸ்வீட் பாக்ஸு அப் அப்றோ அந்த லேடிஸஸ் யூஸ் பண்ற கொஞ்சோ பேங்க் து பேங்கிள் அதுவே நல்லா டிஃப் கலெக்ஷன் பேங்குல ஒரு செட்டு இயர் ரிங்கு அப்றோ ஸ்பிரே எல்லாத்துக்குமே ஆ ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்ருக்கு நம்ம நாட்ல எல்லா சீக்கிர வளர க்க வாய்ப்பு இருக்கு வந்து
மேம்